அ ஆ கேக்குதுங்க
ஆ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கேங்க
சேரிங் சிஸ்டர் ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டங்க சாப்ட்ட
என்ன சாப்பாடு காலைல
கால்லனிக்கி தக்காளி சாதோங்க பையனுக்கு அதா புடிக்கு ஆமா ஆம்
ஆ
ஆமா எல்கேஜி போறா பன்னெண்டு மணிக்கு வந்துருவா ஸ்கூல்லருந்து வந்தது கொஞ்ச பிடிச்சதா அ செஞ்சிருந்தா கொஞ்ச நல்லா விரும்பி சாப்ட்ருவா இல்லன்னா படுத் தூங்கிர்வானா அதனா ஆமா ஹஸ்பண்டுக் குடுத்து அனுப்பனு ஆபீஸ்க்கு அதனால ரெண்டு பேரு ஒம்பது மணிக் கிளம்பிருவாங்க அதனால அப்டியே அவுங்ளுக்கு சமச்சு அப்டியே குடுத்து அனுப்ச்சிற்றது
சேர் சேர் சேரி இப்பதா போ நா ரெண்டு பசங்க இருக்காங்க
ஆன் சரிங்க சரிங்க ஆ
காலையல சாப்பாடு இட்லிய வச்சாச்சு சாம்பாரு வச்சாச்சு சாப்பாடு கொண்டு போய்ருவாங்க ம் காலைல சாப்பாடு வந்து இட்லி சாப்ட்டு அவ்ளதா கிளம்பி போயிருவாங்க
சேர் சேர்
ஆ மதி சமச்சு கொண்டு போய் குடுக்கல அது அவுங்க காலைல கொண்டு போறத விட சரிதா
அப்டியா
ஆமா ஏன்னா அவுங்ளுக் ஈவ்னிங் தானே ஓடு பக்கத்துல இல்ல ஸ்கூல் கொஞ்ச தூரோ இருக்கு அது
ஓ ரெண்டு பேருமே லேட்டா தா வருவாங்களா
ரெண்டு பேருமே லேட்டா தா வருவாங்க ஈவ்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஆகு அவங்க வற்றதுக்கு
ஓ செரிங்க செரிங்க செரிங்
செரி செரி ம் பசங்க என்னைக்கு சாம்பார் ம் ஒரு ப ஆமா செவ்வா கெழமனால
அ நானு அதா சாம்பார் தா வெப்பே சாம்பார்லா வச்சு சாப்ட மாட்றாங்கங்க வெரைட்டி ரைஸா இருந்தா கொஞ்சோ சாப்டுப்பா சாம்பார்லா வச்சா நம்ப அப்டியேதா இருக்கு அதுக் இப்டியே செஞ்சு முடுச்சிடலா அப்டின்ற மாரி இருக்கு
சின்ன பசங்கனாலே வெறைட்டி ரைஸ் தானே எல்லாமே
ஆமாங்க
ஆமா ஆம எனக் பசங்க மூத்த வந்து சாம்பார் சாப்டுவா
ஆ ஆ
இல்லனா வேற எதாது கொழம்பு வச்சு கொடுக்கனா வேண்டான்றுவா வெரைட்டி ரைஸ் தா வேனுன்பா எக் ரைஸ் வேணுன்பா இந்த மாரி இல்ல அதா கொடுத்து விட்றது ம் இப்ப எல் கே ஜி அவனுக் வந்து மதியொ வரதான இருக்கு அன
ஆமா எல் கே ஜி ன்றனால பன்னெண்டு மணி வரைக்கு தா இருக்கு ஒம்போதுல இருந்து பன்னெண்டு தா யூ கே ஜி ல இருந்துதா ரெண்டு மணி வரைக்கு லன்ஞ் குடுத்து அனுப்புங்க அப்டினு இருக்காங்க அப்பதா என்னன்னு தெரியு ஏனா ஆ ஒரு பைய தா ஒரு பைய தா அதுதா இனிமே அடுத் த வர்ஷத்துக்கு இப்பயே பழகி சாப்பாடு எல்லா குடுத்து வெரைட்டி ரைஸ்னா கொஞ்சோ கூட வக்க மாட்டா ஏனா வீட்ல தட் டு போட்டு அவனுக்கு தா நம்ம குடுத்துறது நீயே சாப்டு அப்டின்னு அதனால அழகா அந்த தே கருவப்ல இருந்தா மத்ததுல இருந்தா தனியா எடுத்து வச்சுட்டு மத்ததுல்லா அழகா சாப்ட்ருவா இன்னு கொழ ம்பு மட்டுந்தா அவனுக்கு புடிச்ச கொழம்புனா கொஞ்சோ வெரவி சாப்டுவா ஸ்கூலுக்கு போனா போறதுக்குலே
ஸ்கூலுக்கு போனாலே அது வந்து பழகிருவாங்க அது அப்டியே அவங்கங்க ஆமா அங்க ஆயம்மா யாராது இருந்தாங்களே அப்டியே பழக்கிவுட்ருவாங்க அவுங்கள
ஆமா ஆமா அதா அதுக்குதா எது கொஞ்சோ நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குல செரி இதெல்லா குடுத்துட்டோனா சாப்ட்ருவான்னு தெரியு அந்த மாரி இது இல்லனா லஞ்ல திருப்பி வந்தாலுமே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு வயிற சாப்ட்டாங்களா என்னனு தெரிலையே மணி ஆயிடுச்சு அப்டின்ற மாரி உருத்திட்டே இருக்கு ஆமா ஆமா அதுக்காக பாக்க வேண்டியதா இருக்கு நீங்க ஆ நா சாப்ட்டேங்க காலைல தோச செஞ்சிருந்தே எல்லா தோச ஊட்டி விட்டு அமுச்சாச்சு எம் தோசைய வச்சு சாப்ட்டு முடிச்சாச்சு காலையில எங்க எப் து வேல ஏதாச்சு இருந்தாதா கலைல சாப்டுறதே இல்லனா நம்ளுக்கு அப்டியே போயிருங்க வேலையே கரெக்டா போயிருமா யாருக்
நயனோ ஓ கிளாக்ல இருந்து ஒரு லவன்த் லவன் வரைக்கு தானே வச்சிருப்பாங்க
இல்ல இல்லங்க
இல்லையோ ஆரம்பத்துல இருந்தே ஃபோ டொல் ஆ
இல்லல்ல மொத ரெண்டு நாள் மட்டு ஒரு மண் நேரந்தா வச்சிந்தாங்க நயன் டூ டென் தா வச்சிருந்தாங்க அதுக்கப்றோ நீங்க வந்து கூப்டு ஆமா ஆமா ரெண்டு நாள் மட்டுந்தா டென் ஓ கிளாக் வரைக்கு வச்சிருந்தாங்க அப்பறமா மூணாது நாள் வந் து ஒரு அர மண் நேரோ இன்கிரீஸ் பண்ணாங்க அதுக்கடுத்த நாள்லந்து பன்னெண்டு மணி வரைக்கு வச்டாங்க வியாழன் வெள்ளி பன்னெண்டு மணி வரைக்கு வச்ட்டாங்க ஆ அவுங்களுக்கு எப்டின்னா இந்த ஏப்ரல் மாசமே ஸ்கூல் ஓபன் பண் ட்டாங்க அந்த ஆமா ஆமா ஏப் ஏப்ரல் மாசமே ஸ்கூல் ஓபன் பண்டதால கொஞ்ச பழகி அவ வந்து ப்ரீ கேஜி ஆல்ரெடி போயிருக்கா அதனால அவ ஆ இருந்தாலு அவ அழல பி கேஜிக்குமே அழல அவ பாட்டுக்கு கெளம்பி போனா அவ பாட் டு அழலாம போயிட்டு அழலாம வண்ட்டா அந்த மாரிதா இருந்தா ஒரு நாள் கூட அழல அவனாலே பிரச்சன கெடையாது அப்டின்ற மாரிதா இருந்துச்சு ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துருவாரு
சேரி சேரி பசங்க அவன அனுப்புச்சிட்டு நீங்க வீட்ல வேல வேற எதுவு பாக்கணு என்ன
ஆமா வீட்ல கெளம்பன பெறகுதா மத்த வீட்ல இருக்க வேல எல்லா பாத்துட்டு துணி எல்லா துவச்சு காய போட்டு எடுத்து அத மாரி வேலயெல்லா வரத்துக்குள்ள பண்ணி வச்சதா ஏனா துணி காயப் ஒ ஒரு மண் நேரத்துல காஞ்சுரு வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கு மேல போட்டா துணியே கிழஞ்சுரு மேலயே அப்டின்ருவாங்க இருக்கு ஆ அதனால போட்டு எடுத்து வர்றதுக்குள்ளே எல்லா வேலையு முடிச்சுட்டு ரெஸ்ட் நா ஆமாங் காத்த விட வெயில் தாங்க அதிகோ இங்கெல்லா ஏங்க வெயில் தா அதிகோ காத்து காத்து இல்ல ம் சொன்னணும்னா காத்தே வந்தாலு அந்த வெக்க காத்துதா அப்டிங்களா இங்கெல்லா இங்க வந்து காத்தே கெடையாதுங்க வெயில் தா மிஞ்சு போனா நைட்டு தா கொஞ்சம் போல காத் து வரு ஆ ம் எத் இருந்தாலு இங்க காலையில புல்லா செரியான வெக்க வெயிலு அப்டிதா சுத்தி இருக்கு அதனால பன்னெண்டு மணிக்குள்ள எல்லா வேலையு முடிச்சுட்டோனா வந் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட மாட்டோ ஒரு மணி ஒன்றரை மணிதா டெய்லி சாப்புற டைமுன்றதால வந்து சாப் டியூட்டி அவங்க கூடயே கொஞ்ச நேரோ படுக்கறதா டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க
நா பசங்கள அனுப்புச்சிட்டு கடை வெச்சிருக்கே கடையில வந்து உக்காந்துக்குவ ஆ இங்க வீட்லயே சொந்தமா மளிக்க கடைதா ஆ ஆமா ஜாயிண்ட் ஃபேமிலி தா நாங்க அவுங்க மச்சா வைஃப் நாங்களு சேர்ந்து சாப்பாடு எல்லா செஞ்சு பிள்ளைங்கள நாலு பேரு அவ்ங்களுக்கு ரெண்டு பசங்க எனக்கு ரெண்டு பசங்க ஆ ரெண்டு பேரையு சேத் அனுப்புச்சிவுட்டு வீட்ல வந்து இருந்துட்டு கடையில வந்து உக்காந்துட்டு நம்ம இந்த மாரி செல்லு பாத்துட்டு
சேரிங்க சேரிங்க அது
த்தி வேல இருக்கு துணி தொவைக்கிறது பாத்திர கழுவுறது அந்த வேல இந்த வேலன் நெறைய இருக்கு அதனால அதல்லா போய் போய் பாத்துக்கிட்டே இருக்கறதுதா
அ ஓ சேரிங்க சேரிங்க நா ஆமாம்மா நா கல்யணத்துக்கு முன்னாடி வரைக்கு வேல ஆபிஸ் போயிட்டுருந்தே ஆடிட்டர் ஆஃபிஸ்ல வேல பாத்திந்தே அப்புற கல்யாணோ ஆனது அவ்ளோதா கொழந்த வந்துருச்சுன்னா எங்குட்டு போறது தனியா தா இருக்கோ நாங்க இப்பவு ஆள் கெடையாதுன்னவு நம்ளுக்கு இந்த வேலையே கரெக்டா போயிடுது இவங்கள பாக்கற வேலையே கரெக்டா போயிடு அப்டின்ற மாரி ஆயிடுச்சி
தனியா இருந்தாலே அப்டித்தானே அதாகு
ஆம்மா கூட ஆள் இருந்தாவது ஏதாச்சு கொஞ்ச நேரோ விடலா ஏதாச்சும் பண்ணலா அவங்களும் வேற ஊர்ல இருக்காங்க சொந்த ஊர்ல இருக்காங்க ஆம்மா ஆம்மா நாங்க இங்கதா வேல ங்கறனால அப்டியே ஷிப்ட் கல்யாண முடிஞ்சுட்டு அப்டியே இங்கயே வந்துட்டோ அவங்கல்லா சொந்த ஊர்ல அங்கதா இருக்காங்க அம்மா அப்பாவு ஊர்ல தா இருக்காங்க
சேர் சேர் சேரி உங்க கூட பொறந்தவங்க சிஸ்டர்
நா ஒரே பொண்ணுதா எங்க வீட்ல
ஒரே பொண்ணு தானா அவுங்க உங்க ஹஸ்பண்ட் கூட பெறந்தவங்க
அவங்களுக்கு அண்ண இருக்காங்க அவங்க வேற ஏரியால இருக்காங்க ஆமா அவுங்க கொஞ்ச தூரமா இருக்காங்க அங் எல்லாருக்கு மேரேஜ் ஆயிருச்சு ஆம்மா னால அதனால எதாச்சு ஃபங்க்ஷன் வந்தா பண்டிகைன்னு வந்தா மட்டுந்தா ம் போற மாரி எல்லாருமே அதுலந்து நம்ம தனியா இருந்து நம்ம தனியா தா பா க்கணு அப்டின்ற மாரிதா இருக்கு அங்க மாமனார் மாமியார் இங்கதா இருந்தாங்க சொந்த ஊரு ஊர்ல இருக்கு அத கொஞ்ச எஸ் சேல் பண்ணி இங்க கொண்டு வந்து இங்க ஒரு வீடு கட்ற மாரி பிளான் எல்லாத்துக்கு அதுனால அத அந்த விஷயத்துல நா ஆமா ஃபஸ்ட்டு நாங்க ஒன்னாதா இருந்தோ கல்யாணம் ஆயி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒன்னாதா இருந்தோ அதுக்கப்பறந்தா ம் இப்ப இருக்குற வீடு வந்து அவுங்க எங்க வீட் ம் வீட்ல எல்லாரு இருந்து சின்ன பிள்ளையிலருந்து இருந்த வீடு அத இப்ப வந்து இடிச்சி கட்னாதா உண்டு அ ஏனா எல்லாத்துக்கு முப்பது வர்ஷோ ஆச்சு அந்த வீடு கட்டி ரொம்ப பா இதாய்டுச்சு அதனால அத இடிச்சு கட்டனுனா ஆ காசு கொஞ்சொ நறைய தேவப்பட்ர்து நாங்க கொஞ்சோ மெயின்லே இருக்கோ ம் அதனால மெயின் ஏரியால சிட்டில இருக்கோமா அதனால அது இடிச்சி கட்னுனா கொஞ்சொ காசு நறையா தேவப்படுதா ஊர்ல ரெண்டு வீட்ருக்கு அது எது இல்ல வாடக்கி மட்டு சும்மா விட்ருவோ நல்லா பெரிய வீடுங்க ஆனா வாடக என்னவோ அஞ்சாயி ரூபா தா அந்த மாரி பதினோரு சென்டு எடோ வீடு ஆ ஆமாங்க பாத்தீங்கன்னா ஆமா அந்த மாரி விடலாமா அது பாத்தீங்கன்னா பின்னாடி தோட்டோ மாரி அவ்ளோ எடோருக்கும் வீடு நல்லா நாலு பெட்ரூம் வச்ச வீடு எல்லாமே அவ்ளோ பெருசாருக்கு பாத்தீங்னா அஞ்சாயிரூவா தா வாடக அது எதுக்கு வேஸ் ட்டா அவ்ளத்தையு போட்டுட்ருக்கு இப்ப நம்ப எல்லாரு தனித்தனியா எல்லாரு ஒரொரு வீடு வாடக வீட்ல தா இருக்கோ எல்லாருமே அப்டின் போது எதுக்கு நம்ப வாடக குடுத்து காச வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அ ப்டின் சொல்லிட்டு அந்த வீட்ட விக்னுன்னா அங்க போனாதா ஆகு அப்டின்ட்டு அங்க போய்ட்டாங்க போய்ரு க்காங்க அது வித்து முடிச்சு கொண்டு வரு இன்னொரு வீடு இருக்கு அது வந்து எங்க மாம்னாருக்கு அக் காங்கல்லா ஷேர் உள்ள வீடு அது எங்க மாம் எங்க மாம்னார் தா கட்ன வீடு ஆனா அது ஷேரும் குடுக்றேனாலு அவுங்க அக்காங்க வந்து கெடயாது எனக்கு தா அப்டின்ற மாரி இரு க்கனால அது பஞ்சாயத்துல போய்ட்ருக்கு ஆமா அ ஆ ஆமா அதுனால அதுக்கு கொஞ்சோ ப்ராப்ளம் இருக்கனால இப்ப அங்கே இருந்துருக்காங்க அங்க அந்த வீட்ட முடிச்சு வுட் டுட்டு தா நம்பளோட வீட வித்து நம்ப எங்க வீடு விக் கற்து பிரச்சன கெடயாது அது ஈஸியா வித்துர்லா இந்த வீ ட்ட நம்ப என்னன் பாத்து நா வாங்கிட்டு வர்ணு அ ப்டின்றதால மாம்னாரு வந்து நா அந்த எடத்தவுட்டு ந ஆமா ஆ ஆம் அத விட்டுட்டோன்னா நம்ப அவுங்க வந்து இ பிர பிரச்சன பண்ண ஆரம்மிச்சுருவாங்க அவுங்க எடுத்துப்பாங்க எல்லாத்துமே அப்டின்றதுக்காக நா அவ்ளோ காசு போட்டு செலவு பண்ணி கட்னதுன்றதால அவுங்ளுக்கு வூட விட மனசு கெடயாது ந இந்தாலு அது உண்ம தானங்க அப்டின்னனன் அவுங்க யார்ட்டயு கல்யாணம் கட்டி ஆ வெளிநாட்டுக்கு போயி அவுங்க கஷ்டப்பட்டு கல்யாணோ ஆயி பசங்க கொஞ்சொ நல்லா ஒரு பத் த்து வர்ஷோ வரைக்கு வெளிநாட்ல போயி அவுங்கள வேல பாத்து கஷ்டப்பட்ருக்காங்க தங்க அக்காங்க மூனு பேத்தயு அவுங்க காசுல தா தங்கச்சிங்க தா எல்லா கல்யாணொ பண்ணி வச்சிருக்காங்க இருந்து அவுங்களுக்கு வந்து பத்தல ஆனா அவுங்க மூனு பேருமே நல்லா வசதியா தா இருக்காங்கங்க மூனு பேருமே கஷ்டப்பட்றோங்கூட இல்ல வசதியா இருந்து பத் த்தல எல்லாத்தியு நா வந்து வாய்ன் க்னு அப்டின்ற மாரி சுத்திட்டு திரிறனால அவுங் எங் மாம் னாருக்கு வந்து மனசு கெடயாது அதே இவள்ங்க எதுக்கு சாப்புனு எ பிள்ளைங்க சாப்டட்டு அப்டின்றனால அவுங்க வந்து அங்க போய்ட்டு
ஆ எல்லா வீட்லயு அப்டிதா இருக்குறாங்க என்னங்க சிஸ்டர் ஆ எல்லா மாறிக்கிறாங்க ஆமா எவ்ளதா என்னதா குடுத்தாலு யாருக்கு ப த்த மாட்டேங்கிது ஆமா ஆ இங்கியு அப்டிதா
ஆ ஆ அப்டியா அ கஷ் டந்தாங்க எல்லா எடத்துலயு அப்டிதா ஒரு ஒரு பிரச்சன அதாவ்து வெச்சு இல்லாதோங்க கூட விட்டுட்டு போய்றாங்கங்க அந்த இருக்குறோங்க தா ரொம்ப அப்டியே பணொ பணொ பணொ பணோன்ற மாரி ஒக்காந்துருக்காங்க
அ ஆ இங்கயு எ ஹஸ்பண்ட் கூட பொறந்தவ்ங்க ஆறு அக்கா ஒரு அண்ண இவ்ங்க தா கடைசி தி
ஐயோ அப்பா ஆ சேரிங்க எப்டி மேனேஜ் பண்றீங்க
ஐயய்யோ அது வேற ஜாயின்ட் ஃபேமிலி கடனா கடன சொல்லவா வேணு கடன்னா எப்டி இருக்கு
புரியுது புரியுதுங்க ஐயோப்பா ம் கஷ்ட கண்டிப்பா கண்டிப்
கு எல்லாத்தையு மேனேஜ் பண்ணி எல்லாத்தையு அனுப்பனு அது இல்லாம நாங்க இன்னு சொத்த பிரிக்கல பிரிச்சாகணு அதுக்கு எல்லாரு சைன் போடணு யாரு அவுங்கவுங்க எனக்கு இது வேணு அது வேணு கேட்டுட்ருக்காங்க அதனால இன்னுமேதா எங்களுக்கு இருக்கு எல்லா பிரச்சனையுமே
ஆமாங்க அத பிரிக்கம் போதுதா அங்க எல்லா பிரச்சனையு ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா புரியுது புரியுது உங்க கஷ்ட என்னனு எனக்கு நல்லாவே புரியுது
அது நீங்க சொல்றத பாத்தா எல்லா குடும்பத்துலயு அப்டிதா இருக்குற மாரி இருக்கு ஏனா ம் ம்
ண்டிப்பா
அ ஆ சேரி சிஸ்டர் அ சேரி சிஸ் சேரி ஆ பாய் சிஸ்டர்